அ வணக்கம் ம் நல்லார்க்கே சிஸ்டர் பேஸ்லாமா
ஆ பேஸ்லாக்கா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணோ நினைச்சிட்ருந்த இப்ப திடீனு வீட்ல வந்துட்டு எ ஹஸ்பண் வந்து அவங்க ஃப்ஃரண்ஸ் எல்லா கூப்ட்டுட்டு வரே ஏன்னா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோ அதுக்கு எல்லாருக்கு வீட்ல ஒரு மீட்டு மாரி வைக்கணு அப்டின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்னெல்லா மெனு செய்யலா அப்டிங்கறததா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்த நீங்ளே கால் பண்ணிட்டீங்க ஒரு மாலை நேரத்துல நடக்கற பங்க்ஷன் தா அதுக்கு என்னெல்லா செய்லா
இப்ப மாலை நேரத்துல நடக்கற ஒரு பஃங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி வைக்கலா தோழி சப்பாத்திக்கு ஒரு குருமா வைக்கலா ஒரு பட்டானி குருமாவோ இல்ல வேற எதுவு இந்த அ கொண்ட கடல வச்சி செய்வாங்க இல்லையா அந்த சன்னா ஆ சன்னா செய்யலா தோழி அப்பற பாத்தீங்கன்னா கொஞ்சோ இனிப்பு செய்யலா தோழி இனிப்பு பாத்தீங்கன்னா கேசரி கேசரி அத விட இப்ப நறைய குயிக்கா செய்யறதுக்கு நறைய ரெசிபிலா இருக்கு அது மாரி ஒரு இனிப் பு வைக்கலா ஒரு இட்லி சாம்பார் சட்னி அந்த மாரி செய்யலா தோழி
நிச்சயமா நா எனக்கு ஒவ்வொரு சந்தேகங்களா கேக்குற நீங்களு சொல்லுங்க எனக்கு சில திட்டங்களு இருக்கு அதையு நான் உங்களிடம் சொல்ற அத செய்யலாமா சொல்லுங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி உணவு வகைகள்ங்கு போது சப்பாத்தி ஒரு சன்னா வச்சுக்கலா அதே மாதிரி ஒரு ஸ்வீட் சொல்லிட்டீங்க வேற ஏதாவது ஒரு அசோகா அதாவது பாத்து செய்வாங்கல்ல ஒரு கோதுமையில அந்த மாதிரி ஒரு உப்புமா மாதிரி செய்லாமா
ஆ கண்டிப்பா ச கண்டிப்பா தோழி கோதுமை உப்புமா கேக்குறீங்ளா தோழி
ஆமா
ம் ஆ செரிப்பா கோதும உப்புமா பாத்தீங்கன்னா எப்டி செய்ணுன் கேக்குறீங்ளா
ஆமா ஏன்னா அது வந்துட்டு எனக்கு அது பக்குவம் தெர்ல ஏன்னா ரவா மாதிரிதா செய்ணுமா இல்ல ரொம்ப நேரம் வேக விடணுமா
அ இல்லப்பா அது வந்து கோதும உப்புமா பாத்தீங்கன்னா தண்ணி அளவு மட்டும்தா அதுக்கு பக்குவோ நா ஃபஸ்ட்டு கோதும உப்புமாக்கு ஒரு டம்ளர் கோதும உப்புமானா ரெண்டு டம்ளர் தண்ணி அது மட்டு தா பக்குவோ
ஓ தண்ணி வந்துட்டு சரிக்கு சமமா விடணு
ரெண்டு டம்ளர் விடணுமஃ ரெண்டு மடங்கு விடணு ஆமா அ அது வந்து கடுகு போட்டு தாளிச்சும் செய்வாங்க அந்த பட்ட கிராம்பு இஞ்சி பூண்டு இதெல்லா போட்டு தாளிச்சு காய்கறிகள் சேர்த்து அதும் செய்வாங்க தோழி
ஆனா பட்ட கிராம்பு போட்டோம்னா நல்ல ஒரு வாசமா இருக்கணும்ல அது பாக்க வெறு வெஜிடபிள் பிரியாணி மன த்துல இருக்குல்ல அப்படியே கூட செய்யலாம்னு நானுமே நனைக்ற
ஆ சேரி அந்த மாரி பண்ணலா
ஆ இப்ப ஃபுல் முழு திட்டமிடல்னா இப்ப வர்றவங்கள வரவேற்கறதுக்கு வந்துட்டு எப்டின்னா வாசல்ல வந்து எந்த மாதிரி வரவேற்புகள் குடுக்லா வாசல்ல ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு இப்பல்லா எல்லா இடத்து லயுமே குடுக்குறாங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா வந்த உடனே ஒரு ஜூஸ் குடுக்குறது அப்டி குடுக்கலாமா இல்ல ஒரு டீ நம்ப ட்ரெடிஷ்னலா எப்பொழுதும் குடுக்குற மாரி ஒரு டீ காஃபி குடுக்லாமா
இப்ப வந்து வெயில் காலம் அப்படிங்குறதுனாள நா லெஸி குடுக்கலானு ஒரு விருப்போ இருக்கு தோழி என்னுடைய கருத்து வந்து லெசி குடுக்கலா மோர்ல பண்ற லெஸி குடுக்கலா தோழி
அது நா கடையிலெல்லா கேள்வி பட்டுருக்க எனக்கு மோர் அவ்ளோவா புடிகாதனாள நா செச்சதுள்ள அது எப்டி செய்யனு தெரிமா உங்களுக் கு
ஆ அது தோழி கடைல செய்யும்போது நல்ல சுவையாவே இருக்கு அ மோர பாத்திங்கன்னா மிக்சில கொஞ்ச திக்கான மோராவே இருக்கணு அத பாத்தீங்கனா ஆ ஜீனி சேத்து அடிச்சிட்டு அதுல எதோ ஒன்னு கலப்பாங்க தோழி பாதாம் பிசினோ எதோ ஒன்னு கலப்பாங்க அது வந்து அது தெரியாது இனிமேதா நா கத்துக்கணு தோழி
ஓ சரிங்க நிச்சயமா நா அது ஏனா அது வந்துட்டு நம்ப இப்பதா சா தொலைப்பேசில போட்டம்னாலே வந்துடுதுல்ல அது நா ட்ரை பண்ணி பாக்குறே அடுத்து வந்துட்றாங்க வந் ந்தோனே எதாவ்து ஒரு சின்னதா ஸ்வீட்டு வந்துட்டு நம்ப சாப்பாடுல வக்கிறதில்லாம ஒரு எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கேக் ஐட்டம்ஸ் குடுக்லாமா ஆனா கேக்குன்னு குடுத்தம்னா நம்ம எப்டி அவுங்க சாப்டா ஒடேனே கை தொடைக்கலா யோசிப்பாங்கல்ல அப்டி பண்லாமா இல்ல டிஷ்யூ பேப்பரோட குடுத்துட்லாமா ஸ்வீட்லா ஏனா நல்ல வர்றவ்ங்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியமானவ்ங்க அதனால நம்ம இம்ப்ரெஸ் பண்ற மாதி ரி பண்ணனூன் நெனைக்கிறே
ஆமா தோழி ஒரு மிக்சரோட குடுக்கலா தோ ஒரு மிக்சரு ஒரு லட்டுவோ இல்ல இப்ப புது புது ஸ்வீட் வெரைட்டிலா நெறைய இருக்குதுல அது கூடவே குடுக்லா கூட ஸ்பூனு ஒரு சின்ன ஸ்பூனு ஒரு டிஷூவோட சேத்தே குடுக்கலா தோழி
நிச்சயமா ஆ அடுத்ததா பா த்தீங்கனா சாப்பாடுமே வந்துட்டு அவ்ங்களுக்கு பஃபே வச்சிர்லாமா இல்ல எடுத்து நம்ப போய் சர்வ் பண்ணலாமான்னு எனக்கு வந்து நம்ப சைடுலா கிராமத்து பக்கனா நம்ப எடுத்து நம்பதா அவ்ங்கள ஒக்கார வச்சு எலைல சாப் நாடு வெப்போ அதா நல்ல விஷ்யமா இருக்கு ஆனா வர் வர்றவ்ங்க எப்டி நம்ப சாப்பாடு வந்து வச்சம்னா அவ்ங்க கூச்சப்படுவாங்களோ இல்ல பஃபே மாரி செட் பண்ணிட்டா அவ்ங்களா எடுத்துப்பாங்களோன்ட்டு ஒரு இருமனதாவே இருக்கு எது சிறந்ததுன் நெனைக்கிறீங்க
தோழி அதிக நபர்கள் வந்தா ஆ அது மாரி பண்ணிக்லா பஃபே மாரி வைக்லா ஆனா ஒரு பத்து பேருங்குறப்ப ம் நம்ப சர்வ் பண்ணா அவ்ங்களுக்கு கொஞ்ச மனஸ் திருப்தியா இருக்கு நீங்க எப்டி அவ்ங்க எப்டி என்ன சூழ்நிலையிலருந்து வராங்கங்கிறத பொறுத்து நீங்க ஆம் பண்ணிக்லா தோழி
நிச்சயமா நா அதே போல செஞ்சுறேங்க நானா ஒரு முறையு அவ்ங்கள்டையு நா என்னோட கணவர்டயு ஆலோசனை பெற்றுட்டு செஞ்சுர்றே இப்ப ஸ்வீட்டு பாத் து வழக்கமானது சொல்லிட்டீங்க வேற எதாவ்து டிப்ரெண்டானா அசைவத்துல கொஞ்ச டிஃப்ரெண்டா எதாவ்து உங்களுக்கு தெரியுமா
ஆ தெரியு தோழி இப்ப முட்டையில வந்து ஆ இது மாரி செய்வீங்களா ஹம்
முட்டைல சாதமா இல்ல கிரேவியா
அ கிரேவி இல்ல தோழி முட்டைல ம் முட்டைல பாத்தீங்னா ரெசிபி சொல்லிட்றே தோழி அதுக்கப்றோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முட்டைய வந்து அவிச்சிட்டு ஆ திருகணு ஆ இதுக்கு முட்டகோஸ் திருவோம்ல அதுல திருவிட்டு அதுலயே பாத்தீங்கனா மசாலா ஐட்டலா கரம் மசாலா தூள் தனி மிளகாய் தூள் ஆ அதுல கொஞ்சமா கடலை மாவு அ சிறிதளவு கார்ன்ஃபிளார் மாவு இதெல்லா கலந்துட்டு உப்பு ம் புதினா கொஞ்சோ கொத்தமல்லி கொஞ்சோ இதெல்லா சேர்த்து நல்ல உருண்டையாட்டும் பிசஞ்சிட்டு எண்ணெய் ல போட்டு எடுத்து வைக்கலா தோழி அது கொஞ்சோ பாக்க டிஃப்ரண்டா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் தோழி
நா இது வரைக்கு கேள்வி படாத ஒரு ரெசிப்பா இருக்கு நிஜமாவே நா கேள்விப்பட்டது இல்ல நிச்சயமா நா முதல்ல வீட்டுல செஞ்சு பாத்துட்டு அது நா வந்து வர்றவுங்களுக்குமே நா சர்வ் பண்றே ஏன்னா கேக்கும் போதே ஒரு ஆசையா இருக்கு முடி டியே வந்துட்டு திருவி செய்யறதுங்குறதே நா கேள்விப்படாத ஒன்னாதா இருக்கு வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணலா ஏதாவது ஸ்வீட்ல வந்துட்டு பணியாரம் இந்த மாதிரி இல்லன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி ஃபுட் எல்லா செய்யறதுக்கு இல்ல நம்ளோட பாரம்பரிய உணவுகள் ஏதாவது செஞ்சுடுவோமா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல நம்மல்லா செய்வாங்கல்ல சுண்டல் பணியாரம் இந்த மாதிரல்லா
ஆ கண்டிப்பா தோழி சுண்டல் பாத்தீங்கன்னா இப்ப நானு எப்படி என் பசங்களுக்கு சுண்டல் செய்து கொடுப்ப அப்டின்னா வெள்ளை கொண்ட கடலை வந்து நா முன்னாடியே ஊற வச்சுட்டு வெள்ளைக் கொண்ட கடலையோ அல்லது பட்டாணியோ பச்சை பட்டாணியோ முன்னாடியே ஊற வச்சுட்டு ஆ குக்கர்ல நல்லா விசில் வச்சு எடுத்துடுவே தோழி நல்லா விசில் வச்சுட்டு எடுத்துட்டு அதுல பாதி அளவு எடுத்து தனியா கொஞ்சோ முழுசா இருக்குற மாரி பாதியளவு முக்கால் வாசி அளவு எடுத்து வச்சிட்டு கொஞ்சோ சிறிதளவு மட்டும் நல்லா கம் ம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு தாளிப்பு கொடுப்பே தோழி தாளிப்பு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அரிஞ்சிட்டு அதுல கருவேப்பில்ல ஆ கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேத்துட்டு ஆ அத தாளிச்சுட்டுருப்பே தாளிச்சு ஆ அடுப்புல வச்சிட்டு அ அரைப்பு அதுல அரைப்பு அதுல சேர்க்கணு தோழி வெங்காயம் தக்காளி பட்ட கிராம்பு இதெல்லா சேர்த்து அரச்சிட்டு அ மிளகு கொஞ்சோ சேர்த்துப்பே தோழி அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பொட்டுக்கடல கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அத அரச்சி இந்த தாளிப்புள்ள ஊ சுத்திட்டு இது இது நல்லா கொதிக்க வைக்கிற கொதிக்க வச்சு நல்லா அந்த எண்ண பிரிஞ்சி வர அளவுக்கு நல்ல கிண்டிட்டு இந்த பட்டாணி எடுத்து வச்சிருக்கோ இல்லையா அது எடுத்து அதுல ஊத்தணு அந்த கிண்டி வச்சிருக்கோ இல்லையா பட்டாணி அதையு எடு த்தீ அதுல ஊத்திட்டு அ மேல பாத்தீங்கன்னா கொஞ்சமா கேரட் துருவல் சேத்துக்கலா ஆ வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோ அரிஞ்சு வச்சு அதையு சேர்த்துக்கலா கொத்தமல்லி தூவிக்கலா தோழி தூவி அத குடுத்தாக்க இன்னு கொஞ்சோ
நீ சாதாரணமா செஞ்சிருக்க ஆனா நீங்க சொன்ன ரெசிப் நா செஞ்சதே இல்ல நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புதுசு புதுசா இருக்கு அதாவது நம்மள்ட அன்றாட நம்ம பயன்படுத்துற பொருட்கள்லயே வித்தியாசமா என்னல்லா பண்ணலான்னு நீங்க நிறையவே சொல்றீங்க நீங்க நிச்சயமா நா ட்ரை பண்றே அதே மாதிரி இந்த பங்க்ஷன் டைத்துல நீங்களுமே எனக்கு வந்து லைவ்ல ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா என்னோட பசங்க எல்லா பாத்தீங்கன்னா வித விதமான உணவுகள சாப்பிடணும்தா விரும்புவாங்க அதனால நா தேடி தேடி கத்துக்கிட்டு செய் செய்து குடுக்குறது அவுங்களுக்கு
ஓ நிச்சயமா ஏன்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க அதே மாதிரி அவுங்க வந்துட்டு நம்ம வந்தன்னா மீட்டிங்லா முடிஞ்சுட்டு பேசிட்டு சாப்ட்டு போம்போது ஏதாவது ஒரு சின்னதாக கிஃப்ட் கிஃப்ட் குடுக்கலா ஒரு காம்பிளிமெண்ட்டுக்கு அப்டின்னு ஒரு ஐடியா இருக்கு அது எப்டின்னா ஒரு பேப் பேப்பர் பேக் இருக்குல்ல ஏனா பால்த்தீன் யூஸ் பண்ணாம பேப்பர் பேக்ல அதுல என்ன பொருட்கள்லா குடுக்கலானு நெனக்கிறீங்க ஏனா வேல நிமித்தமா வர்றாங்கல்ல எனக்கு என்ன ஐடியா இருக்குனா ஒரு விதைகள்லா மண் உருண்டையில விக்குதுல இப்பல்லா அந்த மாதிரி இதுல ஆ ஒரு பாக்கெட் போட்டு குடுத்து ட்டு அதுல மற்றபடி சின்ன ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி குடுக்கலாமா இல்ல எப்டி குடுக்கலா
ஆ தோழி நல்ல விஷ்யோ தோழி நீங்க சொல்றதே நீங்க நீங்க அது மாதிரியே பண்ணலா ஸ்வீட்டுனு பாத்தீங்கனா இப்ப ஒரு சாக்லேட்டோட ஒரு சின்ன கேக் பாக்ஸ் குடுத்துட்றாங்க தோழி
ஓ அதுமே வந்துட்டு நம்ம எப்டி பிளாஸ்டிக் ல இல்லன்னா இந்த மாதிரி நா பாக்ஸ்ல போட்டு குடுத்தத்துலாமா இல்ன்னா எல்லாரும் இப்ப வந்துட்டு ரிசெண்டா பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்கள்ல தானே வச்சு குடுக்குறாங்க நெறைய விஷயங்களுக்கு வந்துட்டு போகையில பேர் போட்டு பாத்துருக்கீங்களா
ஆஹ அது குடுக்குறாங்கனா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக குடுப்பாங்க தோழி இப்ப இந்த மாரி வீட்டு க்கு பிசினஸ்க்காக பேச வராங்க போறாங்க அப்டினா அது அது மாரி நம்ம செய்யணுன்னு தேவயில்ல நீங்க ஒரு கேக் பாக்ஸோட ஆ ஒரு குடுக்கணுன் நீங்க நெனக்கிறப்ப இந்த மாரி விதைகள்லா கூட குடுக்கலா ஒரு சின்ன செடி கூட குடுக்கலா தோழி
நிச்சயமா ஆனா செடிகள்லா அவுங்க எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சோ சிரமமா இருக்குல்ல ஏனா செலரு நானு பாத்துருக்க சில திருமண விழாக்கள்ல எல்லா வந்துட்டு செ குடுத்துர்றாங்க உள்ளூர்ல திருமணம் நடக்குது ஒரு மண்டபத்துல இருக்காங்கனா ஈசியா எடுத்துட்டு வந்துர்றாங்க பஸ்ல போயி வரவுங்கள்லா அத எடுத்துட்டு போக முடியாம செ போடுறாங்கல்ல அதா நா இந்த தட விதை உருண்டைகளா குடுக்கலானு நெனச்சிட்டு இருக்க
ஆ குடுக்கலா அத மாரி ட்ரை பண்ணி பாருங்க
ஆ வேற ஏதேனும் ஒரு திட்டங்கள் இருக்கா உங்களுக்கு வேற எதாவது ஒரு வ எப்டிலா பண்ணலாங்கிறதுக்கு
வேற எதுவு எனக்கு யோசனை தோணல தோழி ஆ யோசனை வந்தா நா உங்களுக்கு பேசுற தோழி
நிச்சயமா ஏனா வந்து வீட்டுக்கு விருந்தினர் வராங்கங்கபோது அவுங்கள நல்ல நம்ப கவனிச்சு அனுப்பணுல்ல அந்த மாதிரியான வி ஷியங்கள வந்துட்டு ஏனா இ பெரும்பாலான இடங்கள்ல பாருங்களே நம்பளே வந்துட்டு நெறைய இடங்களுக்கு போயிருப்போ ஆனா ஒரு சிலர் வீட்டுக்கு போனது மட்டு நமக்கு நல்ல ஞாபகத்துலயே இருக்குல்ல அங்க போனவு அவுங்க நல்லா கவனிச்சாங்க ஒரு சாப்பாடா இருக்கட்டு நம்மள ஒரு வரவேற்றதா இருக்கட்டு நல்லாருக்கு அப்டிங்கிற மாதிரில்லா சொல்லுவாங்க நமக்கே ஒரு ஞாபக இருக்கு இல்லயா
ஆமா
அந்த மாதிரி எதாவது சிறப்பா பண்ணலாங்கிற திட்டத்துல தா இருக்கே எனக்கு எந்த சந்தேகனாலு நா நிச்சயமா உங்கள தொடர்பு கொள்ற எனக்கு தெளிவுபடுத்துங்க
நன்றி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல தந்திக்கலாம் நன்றி